கேக்குதா ஆஹ் வணக்கம்
உம் எப்டி இருக்
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்
ஆஹ் நல்லா இருக்கே வீட்ல இருக் கவுங்க எல்லா நல்லா இருப்பாங்கனு நெனைக்கிறே
எல்லாரு நல்லாருக்காங்க
உம் ஓகே இப்ப நம்ம எத பத்தி பேசலானா மரத்த பத்தி பேசலாமா
ஆஹ் பேசலா
உம் ஓகே மரத்துல எவ்ளோ நன்மைகள் இருக்குல
ஆமா நெறைய இருக்கு ஆமா
மரொலா வீட்ல வளத்துட்டு இருக்கீங்க வளக்குறீங்
நாங்க வளக்கல ஏன்னா என்னென்ன இருக் க்குன்னு ஒரு அளவு எனக்கு தெரியு ஆனா
உம்
உன்னோ வளக்கல எதும் இங்க முருங்க மரோ மா மாதுல மல்லிப்பூ இந்த மாரிதான் வள த்துட்டு இருக்கோம் மரோ ஒன்னும் வ வளக்கல
ஓகே இப்ப நம்ப நாங்க தென்ன மரம் கொய்யா மரம் மாமரம் சீதாமரம் இந்த மாரி மாதிரியான மரம் எல்லாமே இருக் கு
நாட்டுத் தென்னமரமா இல்ல
இல்ல நாட்டுகன் ஹைபிரேட்லா இல்ல நாட்டு தென்ன மரம் ரம் தான் வாங்கி வளத்துட்டு இருக்கோம்
ஓகே ஓகே
ஹைபிரிட் வாங்குனா அது சின்னதா தரையோட தரையா இருக்கு ச் ரொம்ப இதுவா இருக்குங்கள அது அதோடைய ஆயுட்காளமு சீக்கிரமா முடிஞ்சுருதுல
ஆமா இதுனா ஒரு அம்பது ஆமா இதுனா ஒரு அம்பது வருஷோ அறுவது வருஷ் ஷொ இருக்கூ இருக்கூ
இது குடுக்கக்கூடிய அந்த தேங்காயாவு ட்டோ எல்லாமே இந்த தேங்கா கூட தே எளநீர் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டிங்குது ஹைபிரிட்ல பாக்குறதுக்கு பெருச்சா இருக் கேகண்டி அது உள்ள தேங்காவா தண்ணி அதிகமா இருக்கு
ஆஹ் தேங்கா உள்ள இருக்க பருப்பு அதிகொல்ல
ஆமா தண்ணிதா அதிகமா இருக்கு ச இதுவே நாட்டு தென்ன மரோனா அது பாக்குறதுக்கு மேல தோல்லா தோலு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அது உரிக்கக்கூடிய அந்த நாறு வந்து கொஞ்சமாதா இருக் கூ உள்ள தண்ணியு ஓரளவுக் கு மீடியமா இருக்கு தேங்கா நல்லாவே இருக் கு தேங்கா எளநீர் எல்லாமே நல்லாவே இருக்கூ அதனால நாட்டு
ஓ நீங்க வெச்சது தென்ன மரோ எப்டி நல்லா பெருசா இருக்
உம்
ஒ நீங்க வெச்சிருக்குற தென்னமரோ எப்டி பெருசா உள்ள தேங்கா இருக்குமா சின்னதா இருக்குமா
இல்ல எங்க வீட்டுல ஆஹ் நாட்டு தென்ன மர தா ஃபஸ் ட்டு ஒரு வீட்ல இருந்தோ வீட்ல இருந்தோ இப்ப வீடு கட்டிட்டு வேற எடத்துக்கு வந்துருக்கோ ஆ அந்த ஃபஸ்ட் இருந்த வீட்டுல இருக் கக்கூடிய மரம் வந்து ஒரு வருதா புயல்லா வந்துச்சுல்ல அப்ப வந் து ஒரு ஒரு தென்னமரொ அப்டியே விழுந்துடுச்சு ஃபுல்லா விழுந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு மூணு தென்னமரொ இருக்கு அந்த மூணு தென்னனமரத்துல வந்து தேங்க் இப்ப வந்து பெருசாவு இருக்காது சின்னதாவு இருக்காது மீடியமா இருக்கு ப ஆஹ் இப்ப இந்த கடைலல்லா முப்பது ரூபா நாப்பது ருபா வி ப்பாங்களா நா துல்லாம் அந்த சைசிக்கு இருக்காது முப்பது ரூபா நாற்பது ரூபா விப்பாங்க. ல அந்த மாரி தேங்காய் சைஸ்ல இருக்கும் தேங்காய் தண்ணியும் வந்து நல்லா தித்திப்பா இருக்கும்
ஓகே ஓகே
ஒரு சில தேங்காய் நார் வந்து ஒரு மாரி நர நர இருக்கும்ல தேங்காய தேங்கா தேங்காவே உள்ள இருக்கக்கூடிய தேங்காவே இது வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்காது நல்லா தித்திப்பா இருக்கும் நல்லா சாப் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப மு ரொம்ப சி சீக்கிரமாவும் முத்தாதுல அந்த மாதிரி
ஆ இது நீங்க கொய்யாக்காச்சிருக்கீங்கள நாட்டு கொய்யா கா இல்ல அது உள்ள இந்த பிங்க் கலர்ல வருல
எங்க வீட்ல ரெண்டு விதமானதுமே இருக்கு இந்த பிங்க் கலர்ல இருக்குல அதுவுமே இருக்கு வெள்ளை கலர்ல இருக் கருதுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு இந்த வீட்டுக் இந்த வீட்டுக்கு வந்து தானாவே மொளச்சுது அது ரெண் ரண்டுமே
அப்போ பிங்க் கலர்ல நாத்து ஏதாவது இருக்கா வச்சிருக்கீங்களா
ஆஹா இல்ல நாத்துலா இல்ல அதுவா வளர்ந்தது ஆ அதுவா வளர்ந்ததுதான் ககுட்டிச் செடி அந்த மாரி எதுவும் இல்லைங்களே
நான் தேடிட்டு இருக்கே அதான் கேட்டே
இல்ல அதுவா வளர்ந்துச்சுங்க வீட்டுல அது அப்படியே விட்டுட்டு நாங்களு தண்ணி போற இடன்றதுனால அது வெ வே வளந்துருச்சு பிங்க் க்கு தா ஃபஸ்ட்டு காயி எப்டி இருந்துச்சோ அதே மாரி தா ஆனா இந்த மழ டைம்ல மட்டு டேஸ்ட்டு கொஞ்சோ மா ரா மரி ப்டி இருக்காது
ஓ வேற என்ன செடியிலா வச்சிருக்கீங் க உங்க வீட்ல
எங்க வீட்டுல பூச்செடி நறையா இருக்கு
என்ன பூச்செடி வச்சிருக்கீங்க ஐயோ நீங்க எங்கிட்ட செடி சொல்லுங்க என்ன செடி வச்சிருக்கீங்க
நித்திய மல்லி செடி வச்சிருக்கோ அப்புறமா வந்து இந்த ஜாதி மல் ல்லி சொல்லுவாங்களா அந்த செடி இருக்கு அப்புறமா குண்டு மல்லி செடி இருக்கு
குண்டுமல்லினா எத்தன அடுக்கு
ஒரு மூணு அடுக்கு வரும்ல
ஓ ஓகே ஓகே ஓகே
அந்த மாத்ரி அந்த குண்டுமல்லிலியே வந்து நீட்டா வரு அடுக் க்கு மல்லிலே நீட் நீட்டா வரோ அது இருக்கு அப்றமா ஒத்த செம்பருத்தி பூ இருக் கு அப்றமா அடுக்கு செம்பருத் தி பூ இருக்கு
ஓகே
அது இல்லாம இந்த பாரிஜாத பூ சொல்லுவாங்கல்ல
ஆமா
அதுவுமே இருக்கு
பரவால்லங்க
ஆனா எங்க வீட்டுல ரோஜா பூ மட்டு தா வரவே மாட்டேங்து அது மட்டு வரமாட்டிங்து எங்க வீட்
ஓ செவந்தி பூச்செடில்லா வச்சிருக்கீங்களா
செவ்வந்தி பூச்செடிலா இல்லிங்க எங்க வீட்
ஓகே ஓகே
நீங்க நீங்க என்ன மாரி செடிலா வச்சி
நாங்க செவ்வந்திப்பூ இருந்துச்சு குண்டுமல்லி ஒரு ரெண்டு அடுக் க்கு என்னமோருந் ச்சி அதுக்கப்றோம் அ டேபிள் ரோஸ் இருக்கு அவ்வளதா நாங்க வாடகை வீட்ல தா இருக்கோமா அதனால அதிகம் எதுவு வெக்கல அங்க ஊர்ல வந்து தென்னமரம் ரெண்டு இருக்கு கொய்யாமர ரோ ரோஸ்சு குண்டுமல்லி இந்த மாரிலாம் இருக்கு
ம்
உங்களுக்கு எத்தன மரம் பேரு தெரியு
எத்தன மரம் பேருனா தெரிலீங்களே ஓரளவுக்கு தெரியு ஓரளவுக்கு தெரியு நெறையல்லா தெரியாது ரொம்பெல்லா தெரியாது டி கா தென்ன மரம் கொய்யா மரம் மாமரோ
நெல்லி பனமரோ தென்ன மரோ மாமரோ மர நெல்லி
அந்த மாரிதா தெரியு ஆஹா எனக்கு அந்த மாரிலாந் தெரியாதுங்களே சிவப்பு காட்டுன்னந் நெல்லி எல்லா தெரியாதுங்களே அது எப்டி இருக்கு கேக்குதுங்களா ஹலோ ஹலோ தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குது
ஆ சிவப்புநெல்லி
ஆ அது வந்து அந்த ம் அந்த நார்மல் மரநெல்லி இருக்குல்ல அதுலயே லைட்டா செகப்பு வந்த மாரி இருக்குனு நெனைக்கிறே அதுதா ஒரிஜினல் நாட் ட்டுநெலி அது ரொம்ப நல்லது ஆனா
ஆ அதுக்கப்றம் அ வந்து இந்த காட்லலா ஒரு சில பழொல்லா கிடைக்குண்ணுவாங்கல சின்ன சின்னதா இங்க்கு பழொ சொல்லுவாங்க அதுக்கப்றமா வந்
உம் இங்க்கு பழொ சாப்ட்ருக்கே நவாப்பழோ
ஆ நாவல் பழம் தான சொல்றீங்க பெருசு பெருசா நல்லா
ஆ அது குட்டியாவு இருக்கும் பெருசாவு இருக்கும்
அந்த பெருசு இன்னு நல்லா டேஸ்ட்டாவே இருக் கு நாக்கலாம் ப்ளூ கலர்ல மாறி சின்ன வயசுலல்லா இ ஞானப் கோ ப்ளூ கலர்ல மாருதா உ நாக்கும் புளூ கலர்ல மாறு த வ சாப்ட்டு சாப்ட்டு
அந்த இன்கு பழம்ல்லாம் சொல்லிருக்கீங்களா எங்க அம்மா ஸ்கூல்லாம் படிக்கும்போது பேனாவ்ளது ம் இங்கு மாரி யூஸ் பண்ணிருக்காங்களா
அப்டியா
ஆஹ் ஒரு சும்மா ஒரு ரெண்டு கொஞ்சம் எழுதும் போது கொஞ்சம் எழுதமா அதுக்கப்புறம் எழுதாதான்
உம் குட்டி குட்டியா இருக்கு அது சும்மா இப்டி கைல நசுக்குனா அது அப்டியே இங்க்கு அப்டி புடிச்சிட்டு இரு
ஆமா ஆமா அது ஒரு டைமோ ரெண்டு டைமோ பா்த்துருக்கே அதுக்கப்றொ நா பாத்ததில்ல
உம் இந்த மரொ இருக்கிறதுனால தா எல்லாமே வீட்லலா கூட ஒரு குருவி கூடுகட் றதாகட்டு மாடு வந்து கீழ படுக்றதாவட்டு அந்த மாதிரிலா இருக்கு இந்த மரொல்லா இல்லனா அந்த குருவிய்ல்லா இருக்காது து அந்த குருவி சவுண்ட்டு கேக்காது எத்
இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே இருக்க முடில மரொ இருந்தாதாங்க இருக்க முடியுது இல்லைன்னா ம் ம் அய்யோ மரத்ததா எல்லா வெட் ட்டி ரோடு போட்றாங்க எல்லா வெட்டி போட் ட்றாங்க ரொம்பொ இந்த வருஷ்ஷோ உம்
மரத்திலயே ரெண் உம் மரத்திலே மரத்திலயே ரெண்டு விதம் இருக் குல்ல ஒண்ணு வந்து நல்ல மரமா இரு க்கு சில மரம்லாம் வந்து தேவையே இல்லாத மரமா இருக்கும் இந்த முள்ளு மரம்
அத புடுங்கனாவே நிலத்தடி நீர் நல்லா இருக்கும்
ஆமா கண்டிப்பா அது அத புடுங்கவே மா ட்டேன்ங்க அங்கங்க இருக்கிறதே அந்த மர தான் அது வெறகுக யூஸ் பண்ஹ யாரும் பண்ண மாட்டேன்றாங்க
ம நம்ளே போட்டுரலாம் க்கும் அப்புறம் இந்த ரோட்ல எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த நைட் நேரத்துல தேவையே இல்லாம இங்க அ இது லைட்லாம் பிரைட்னஸ் வச்சு வச்சுட்டு வருவாங்க அதனாலயே நெறையா ஆக்சிடென்ட் நடக்கும்
உம் கண்டிப்பா பிரைட்னெஸ் ஆ ஹை ஹைல வ ச்சே எதிர்ல வர வண்டி கூட கண்ணு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வைக்கிறாங்க இப்ப வரக்கூடிய எல்லாம் ஆ இப்ப வரக்கூடிய வண்டிக் கு எல்லாமே அந்த மாரிதா இருக்கு
ஆமா மொதல்ல அதுக்கு ஒரு இந்த கேர் இலா இருக்கிற மாரி அதுக்கு ஒரு இது கொண்டாரணு
உம் நீங்க கேரளாலா போயிருக்கீங்களா
இன்னு இல்லைங்
இல்ல என்னுடைய லிஸ்ட்ல அது இருக்கு பாப்போம்
ட்ல
இல்ல அது மட் டும்தா இருக்கு
ஹலோ ஓகே ஓகே எனக்கு ஜப் பான் இந்த மாரிலாம் போணும்னு ஆசை பாப்போம் ஓ சேரி சேரி ல்லீங்க
உம் வேற ஏதாச்சு நீங்க எங்க வெ எங்கனா போயிருக்கீங்களா
வெளிய எங்கீங்க எதா சின்ன வயிசில கோயிலுக்கு தா கூட்டிட்டு போயிருக்காங்க
திருப்பதி அந்த மாத் ரி ஏரியா
திருப்பதி திருச்செந்தூர் மருத் மல உம் இது உங் ராமேஸ்வரம் திருநள்ளாறு திரு திருநெல் அதென்ன ஆஹ அந்த தனுஷ்கோடி தனுஷ்கோடி அதுக்கப்புறோ திருவண்ணாமல நெறையா உம்
பரவாயில்லைங்களே இவ்வளோ தூரலாம் போயிருக்கீங்களே நாலா கேள்விதா பட்டிருக்கே
செரிங்க செரி அடுத்த கால்ல பாப்போம். ஓகே